ஹலோ கேக்குதுங்க தோழி உங்களுக்கு தெளிவா கேக்குதுங்களா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே தோழி நீங்க எப்
ஆ நா நல்லாருக்கே நல்லாருக் கே
சேரிங்க தோழி ம் சாப்பிட்டாச்சுங்க தோழி நீங்க சாப்பிட்டீங்களா சேரி சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகமா அது அதா வந்து கூப் னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்லவேறு மொழிகள் வந்து கத்து வச்சுருப்பாங்க இப்போ ஒரு நபரே வந்து பாத்திங்கன்னா ஆனால் இருக்கக்கூடிய எடம் வந்து பாத்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருப்பாங்க ஆனா வந்து பல்வேறு மொழி வந்து தெரிஞ்சி வச்சிருப்பாங்க ஒரு ஹிந்தி ஆகட்டு தெலுங்காகட்டும் கன்னடமாகட்டும் அந்த மாரி பல்வேறு மொழிகள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க பயணம் மேற்கொள்ற ஆளா இருந்தது அப்டின்னா ஒவ்வொரு ஊருக்கு பயணம் போ ம்போது அவங்க அந்தந்த மொழியில வந்து பேசுவாங்க அப்டி பண்ணுவாங்க ஆ சில பேர் வந்து சொல்லுங்க தோழி
என்னுடைய எங் என்னுடைய அப்பாவே அப்பிடிதா அவர் வந்து ஒரு காலத்துல மில்லு வச்சிருந்தாங்க ரைஸ் மில் சொல்வோம் இல்லையா அதுல வந்து அங்க இருந்து அரிசி எல்லா எடுத் துட்டு போவாங்க வேற வேற ஊர்களுக்கு அந்த மாதிரி போ கும்போது அவரு நெறைய வ மொ வழி பேசுவாரு இப்ப எங்களுக்குலா தமிழ்னா தமிழ்தா தெரியு எங்க அப்பாக்கு ஹிந்தி, உரு து அந்த மாதிரி நெறைய இ தெரியு அந்த அந்த ஆந் திரா ஆந்திரா பாஷ பேசுவாரு
ம்
மாதிரி அதுக்கு படிச்சிருக்கணுன்தா இல்லல்ல நமக்கு அனுபவமு அதுக் க்கணு இருந்தாலே போதுல்ல
ம் கண்டிப்பா அது எப்பிடி வந்து அவரு கத்துக்கிட்டாருங்க அதோடய அந்த ஒ
மனிதர்களோட பேசும்போது மனிதர்களோட பழகும் போது அவங்க பேச பேச நமக்கு வந்து ஒரு அவங்களோட பாஷைகள் நமக்கு பழகு இல்லையா அந்த மாதிரி
ஓ செரி செரிங்க தோழி அப்பிடிதா வந்து கத்துக்கிட்டது இல்லைங்களா ஓ
உங்களுக்கு உங்களுக்கு எத்தன மொழிகள்லாந் தெரியு?
எனக்கு வந்து வெறு இரு மொழிகள்தா தோழி தெரியு ம் எனக்கு வந்து தமிழ் அதுக்கப்புறோ ஆங் கிலம் இந்த இரு மொழிகள்தா தெரியு ஆ வேற மொழிகள் வந்து
கத்துக்க ஒங்களுக்கு ஆர்வோ இருக்கா
எனக்கு அந்த மாரி கத்துக்க ஆர்வம் எல்லாம் இல்லைங்க தோழி ஆனா நெறய பேர் வந்துட்டு எனக்கு வியப்பா இருக்கு எ கணவரே வந்து பாத்தீங்கனா ஆ ஹிந்தியில வந்து பேசுவாரு அவருக்கு கீழ வேல பாக்குற பசங்களலா வந்து பாத்திங்கனா எல்லா வடமாநில பசங்க அதனால அவுங்க கிட்ட பேசும்போது ஆமா அவுங்களுக்கு வந்து பாத்தீங்கனா தமிழ் தெரியாது இவர் வந்து அந்த வேலய வந்து இந்த வேலய செய் அப்டிங்கிறதுக்குமே வந்து ஹிந்தியில தா வந்து சொல்லுவாரு அப்பல்லா வந்துட்டு எனக்கு எப்டி சொல்றது திருமணத்துக்கு முன்புமே எ வீட்டுக்கெல்லா வந்து ஆ போன்ல வந்து ஹிந்தியில தா வந்து பேசிட்டு இருப்பாரு அப்ப அப்ப வந்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க என்னன்னா இவுங்க கூட பேசி பேசி நீயு ஹிந்தி கத்து ஹிந்தி கத்துக்கோம்பாங்க இப்ப அவர் வந்து பேசுறது எல்லாமே பாத்துட்டு அப்றோ அவுங்க வந்து அந்த இவுங்க பேச பேசுரது எல்லாமே பாத்துட்டு நா ரெண்டு மூனு வார்த்தைகள் வந்து கத்துருக்கே சின்ன சின்ன வார்த்தைகள் தா இந்த சாருன்னு சொல்றதுக்கு சாருன்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன அந்த மாதிரி சேரின்னு சொல்ற ஆ சேரி அதுக்கப்றோ சேரின்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி சிறு சிறு வார்த்தைகள் வந்து கத்து வச் வச்சிருக்கே அத வச்சிட்டு ஏதோ ஓட்டிட்டு இருப்பேன்னு சொல்ல இது பண்ணிக்கலா தோழி அவ்ளோ அவ்ளதா
அப்டிங்ளா நா வந்து படிக்கும் போது என் கூட படித்த ஆ சக மாணவி வந்து உருது அந்த மாணவிக் கூட பேசும்போது எனக்கு ஆசையா இருக்கு நம்மளு அவுங்ள மாரி பேசணு அப்டின்ட்டு அப் அப்ப அந்த படிச்ச டைம்ல நானு அவூங்க கூட பேசுவே கத்துக்கிட்டு இருக்க என்ன வரு இதுக்கு என்ன வரு அப்டின்னு அது இப்போ கல்யாண ஆயிடுச் சா அந்த டச்சு இல்லாததுனால இப்போ கொஞ்சோ எல்லாமே மறந்துடுச்சு அது நம்ப கொஞ்ச அந்த தொடர்பிலே இருந்தோம்னா அது நமக்கு ஞாபகமா இருக்கு
கண்டிப்பா ஆமா தோழி இது போக நீங்க வந்துட்டு எதா வது மொழிய வந்து கத்துக்கலாம் அப்டின்னு சொல்லி முயற்சி செஞ்சதுண்டா
என்னோடைய பசங்களுக்கு வந்து ஹிந்தி இருக்கு அப்படி இருக்கும் போது எனக்கே ஆசை அதுல எனக்கு எதுவுமே தெரியாது அப்டின்னும் போது நம்ம கத்துக்கலாமா அதான் இப்போ நமக்கு நறையா செயலிகள் வந்துருச்சு இல்லையா கத்துக்கலாமா இதுதான் ஆ இ வந்து ஆ அந்த மாதிரி எனக் போம் கொஞ்சம் ஆசையா இருக்கும் ஆ ஏதோ கத்துக்கலாம்ன்னு நெனைக்கிறேன்
ம் சேரிங்க தோழி பரவாயில்ல அதுக்கான முயற்சிகள் எடுக்குறீங்க இப்ப வந்து உங்க அந்த குழந்தைங்க வந்து ஹிந்தியில வந்து பேசுறாங்க அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல இப்ப அந்த மாதிரி ஹிந்தி இருக்கு அப்படிங்க போது நீங்க வந்துட்டு ஆ குழந்தைங்க கிட்ட வந்துட்டு இதே இது க்கு என்ன அர்த்தம் இத வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டது உண்டா அத பத்
ஆ இப்ப என் பையனுக்கு பாத் தீங்கன்னா அவனுக்கு போன ஆஷத்துல வந்து ஹிந்திய எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போன வருஷம் எந்த ஆர்வமும் அதுல காட்டல எனக்கு தெரியாது நீ வ ந்து நீயா கத்துக்கோ உங்க மேம்ட்ட ஏன்னா எனக்கு தெரியாது இத நான் வந்து எந்த சந்தேகங்களும் என்ட கேட்காத அப்படின்னு தான் சொல்லிருந்தேன் ஆனா இந்த வருஷத்துல இருந்து எ ப்டினா அவங் கத்துக்கிட்டாங்க ஒரு ச அவனோட பேரு எழுத கத்துக்கிட்டா அப்டின்னம்போது என க்கு ஆச்சரியமா இருந்துச்சு பரவால்ல நம்ம சொல்லி் குடுக்காம நம்ப புள்ள கத்துக்கிட்டா அப்டி அவ தங்கச்சிக் கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகள சொல்லி தரா அப்டின்னம்போது நம்ம ஏன் கத் துக்கக் கூடாது நம்ம ஏன் கத்துக்கிட்டு சொல்லி் குடுக்கக் கூடாது அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அத் அதுலதா எனக்கு கொஞ்சோ ஆச வந்துச்சி
ஓ சேரி சேரிங்க தோழி நீங்க வந்துட்டு ஆ உங்களுக்கு எத்தன மொழிகள் வந்து தெரியும் தோழி?
தமிழ், ஆங்கிலம் நீங்க சொன்ன மாதிரிதா ஆ அவ்ளவுதா தெரியு உருதுல வந்து ஒரு சில வார்த்தைகள் அவங்க கூட படிக்கும் போது ஆ ஒரு சில வார்த்தைகள் தெரியு
ம்
கூட படிச்சதுனால கொஞ்சோ கொஞ்சோ
ஓ செரி செரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆங்கிலம் வெ ச்சே வந்து நம்ம நெறைய எடத்துக்கு வந்து பயணம் செஞ்சர்லா எங்க போறதா வர தா இருந்தாலு பாத்துக்கலா அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. ஆங்கிலம் மட்டுமே போதுமானதா இருக்குன் நீங்க நெனைக்கிறீங்களா?
க்கலாம். இப்போ தமிழ் எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு ஆங்கிலமு தெரிகிறது. ஆ சில பேருக்கு தமிழ் தெரியாதவங்களுக்கு கூட ஆங்கிலம் தெரியும் ஆனா நம்ப ஊர் சைட்ல எப்டி ஆங்கிலம் தெரியாம ஒரு மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அ நீங்க வேற நாடுகளுக்கு செல்லு மோது அங்கியு அந்த படிப்பு அந்த அ படிப்பு கத்துக்காதவங்கள்ட்ட வந்து அந்த எ ஆங்கில நம்ம எதிர்பாக்க முடியாது இல்லயா இப்ப நம்ம ஊர் நம்ம கிராம மக் க்களிட சில பேருக்கு நெறைய பேர் வந்து எவ்வவோ முன் அ கத்துக்கிட்டாங்க நம்மள விட சில பேருக்கு வந்து அவங்களோட கிராமமு மொழி மட்டுதான தெரியு அந்த மாதிரி அவுங்க அந்த அந்த நாக்கே அந்த மாதிரி இப்பிடில்லா இருக்காங்க இல்லயா முடியும் தெரிஞ்சி ஒரு ஆரம்ப அளவுலயாச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன் நெனைக்கிறே
ஆமா தோழி அது வந்து ஒரு நல்ல விஷ்யோதா ஏன்னா எல்லா மொழிகளு ஒரளவுக்கு நம்ம தெரிஞ்சி வச்சுக்கிட்டோ அப்பிடின்னா அத வச்சி இப்போ நம்ம ஒன்னு இல்ல ரெண்டு மூன் நாள் வெளியூர்ல போய் ஒரு தங்கனு அப்பிடின்னா அந்த எடத்துல நம்ம அன்றாட தேவையான ஒரு சோப்பு சீப்பு அது அப்புறோ அந்த ஒரு உணவு எப் நம்ப வாங்கனு தங்கு விடுது எங்க இருக்கு அதெல்லா கேக்குற அளவுக் கூட நமக்
ஆமாங்க ஒரு படோ பாத்ருக்கிங்களா இந் து நீங்க சொல்ல மோதுதா தெரியுது ஒரு படதுல பா பாக்கும் மோது அந்த படதுல வேற ஒரு ஊர்ல போயி தங்கிருபாங்க வேற நாடுகள்ல்ல அப்போ அந்த படதோட கதாநாயகன் க்குவந்து தமிழ் தா தெரியு அவுருக்கு பசி எடுக்கு அங்க போயி எனக்கு சாப்பாடு அரிசி தியிருகா அப்பிடின் சொல்லி ஒரு கடையில போயி கேப்பாரு அரிசினா அவுங்க பிரெட் தா த்ருவங்க இது இல்லையா அரிசி அரிசி அப்பிடின் கேப்பாங்க ரைசுனு கேபாரு தெரியாது ஏனா அவுங்களு ப்வந்து அவுங்க ஊர்ல வந்து அந்த அரிசி தியேட பேர வேற மாரி சொல்வாங்க அவுருகு அது சுத்தமா தெரியம கஷ் சாப்பாட்டுகாக பசியில ரொபவு கஷ்டபடுவாரு அப்டினு போது அ அததா சொல்றே ஒரு ஒரு சின்ன சின்ன பேர் நம்ம தெரிஞ்சி வச்சுக்லா அப்டின்ட்டு
ம் கண்டிப்பா ஆமா தோழி அந்த மாரி நம தெரிஞ்சி வச்சுகிட்டோ அப்டினா நம்ம வந்துட்டு தோழி பின்னாடி எறச்சல் சத்தோ அதிகமாயிருக்கு
அய்யோ சாரிங்க சாரிங்க நா கொஞ்சோ வேலயா இருந்தனா
ஆ அப்டிங்ளா ரொம்ப எரச்சல் சத்தமா இருக்கு அதுகப்றோ ரெண்டு இதுமே இதாயிரு ரிஜெக்ட் ஆயிரு ம் ஆமாங்க தோழி ஆ அப்றோ வந்து பாத்திங்கனா ஆ இப்ப வந்துட்டு அப்டி நம்ம அந்த மொழிகள் வந்து தெரிஞ்சு வச்சுகிட்டோ அப்டினாவே அது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள விஷ் திகமா யிருக்கு இல்லைங்ளா ஆமாங்க தோழி ப்ப நீங்க வந்து ஏதாது ஒரு ஊருக்கு போயி இந்த மாரி ஆ ஆ அந்த மாரி மொழிகள் தெரியாம வந்து எங்யோ மாட்னது தவிச்சதோ அந்த மாரி யிருக்
ஆ இல்லங்க அப்டி நா எங்கேயே இந்த நம்ம தமிழ் இத தாண்டி வேற எங்கே த எடத்துகு நா இன்னு போகல ஆ இந்த புடவைகள் எல்லா எடுத்துட்டு வருவாங்கள வடமாநிலத் தவர்கள் தெரியுமா அபோதா வந்து அவுங்க கிட்ட வெளய பேசும்போது நம்ம ஆயிரம் ரூபா அப்டின்னு சொல்லம் போது டக்குன்னு தெரியாது இல்ல அவுங்களுக்கு அது புரியாது அவுங்களுக்கு இங்கிலீஷும் ஆ அதாவது சாரி ஆங்கிலமும் தெரியாது அப்டி இருக்கம் போது அவுங்களுக்கு கிட்ட வந்து இந்த நம்ம செல்லுல செல சில செயலிகள பயன்படுத்தி அ அப்டிதா வந்து விலை பேரம் பேசுவோ அந்த மாதிரி நடந்திருக் க்கே தவிர வெளிய இடங்களுக்கு போய் அந்த மாதிரி எடத்துக்கு நா இனும் போகல உங்களுக்கு அந்த மாதிரி ஏத ஆயிருக்கா
எனக்கு அந்த மாதிரி அனுபவம் கிடையாது தோழி என்னோட கணவருக்கு இது ஹிந்தி வந்து தெரியு இப்ப ஏதாவது ஒரு நம்ம போய் ஏதாவது ஒரு எடத்துல வந்து நம்ம தங்கி இருக் கோ அந்த எடத்துல வந்து இப்ப வடமாணிலம் கள் வந்து வேல செய்யறாங்க அப்டின்னா எ கணவர் வந்து அவங்க மூஞ்சிய பாத்தே கண்டுபுடிச்ச இது வந்து வட மாநிலர்கள் அவங்களோட கட அப்டின்னு கண்டுபுடிச்சுட்டு அவர் வந்துட்டு அதுலயே கேப்பாரு ஹிந்திலயே கேப்பாரு என்ன இருக் சாப்பிட்றதுக்கு அப்டி இப்டின்னு கேப்பாரு நா அவரு வாய பாத்தட்டு இருப்பே வழக்கம் போல அதுக்கப்ரோ சேரினு சொல்லிட்டு இதுல இருக்க சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுவாரு இத்தனைக்கு வந்து என்னன்னா
உ ஆ அததாங்க நானு சொல்ல வந்தே இப்ப ஹிந்திக்காரவங்களே நம்ம தமிழ கத்துக்கிட்டு நல்லா பேசுறாங்க நம்மளே ஏதாவது ஹிந்தில ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் எனக்கு நன்றாக தமிழ் தெரியு அப் அப்டின்றாங்க ஒரே ஷாக் ஆயிடுது நம்ம நாட்டுல இருந்து அவங்க கத் த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி இப்போ உங்க நீங்க இருக்கிற பக் பக்கம் எல்லா எந்த மாதிரி மொழி அதிகமா பேசுறாங்க
அ நாங்க இருக்க கூடிய பக்கம் தமிழ் தா போரே நாங்க இருக்கக்கூடிய எடம் வந்து நல்ல ஒரு தமிழ் கொங்கு தமிழ் அழகான தமிழ் தா பேசுவாங்க சோ அதனால அது அப்டியே போயிட்ருக்கு
நல்லது அந்த மாதிரி எனக்கு இந்த கோயம்புத் தூர் சைடு இருக்கு இல்லையா அந்த சைடு அவங்களோட ஒரு மொழி ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப புடிக் கும்
நானே அப்படித்தான் தோழி பேசிட் ருக்கேன் ஆமா அது வந்து இது நம்ம செயலி அப்படிங்கிறதுனால அது இதா பேச முடியல இதே சரளமா ஆமா கொஞ்சம் சரளமா பேசற போது இப்ப நீங்களே எங்கிட்ட ஒரு நார்மலா சரளமா பேசுவீங்க அப்படிங்கும் போது நானே வந்துட்டு உங்ககிட்ட அப்படிதான் பே
ஓ சரிங்க சரிங்க ஆ ஏனுங்க ஏனுங்க எப்படிங்க இருக்கீங்க இப்படிங்குவாங்க எனக்கு அது ரொம்ப புடிக்
ஆமாங்க தோழி அதுவும் படிக்காதவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அவுங்க இன்னும் வந்து ரொம்ப பாரம்பரியமா பேசுவாங்க ம் ஆமா தோழி சேரின் தோழி குடுக்கப்பட்ட நே ஆமா இதாயிரு செரி நம்ப வந்து இன்னொரு இதுல இணைவோம் நன்றிங்க தோழி